லோவ்
ஹலோ
ஹலோ மேடம் நா பேசுறது கேக்குதா உங்குளுக்கு
ஆஹ் கேக்குது நீங் நா பேசுறது கேக்குதா உங்குளுக்கு
க்குதே
சேர் சேரி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கோ
நானும் நல்லா இருக்கேன் மேடம் வீட்டு்ல எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்கோ
சூப்பர் மேடம் இன்னைக்கி என்ன ஸ்பெஷல்
இன்னீக்கி மீன் கொழம்பு
ஓ சூப்பர்
ஆமா தடக்காலம் முடிஞ்சி இப்பதான போயிருக்காங்க மீன் பிடிக்க அதனால என்னீக்கி ப்ரெஷ்ஷா மீன் வாங்கியாச்சு
ஓ என்ன மீன்
மீன் பேர்லான் இல்ல இல்ல மீன் பேர என்ன தெரில அது சங்கரல்ல அ துண்டு மீன் தான் எனக் பேர் சரியா தெரில ஜி அது என்ன தரவ் அப்டி ஒரு மாரி பிங்க் கலர்ல இருக்கும்ல
தெரிலியே ராப்ட்ட
தெரில பேர தெரில என்னன்ட்டு
பேரு சரியாலக்கு தெரியல ஆனா நல்லா இருந்தது நல்லா சாப்டாச்சு அங்க என்ன ஸ்பெஷல் உங்க வீட்ல
இங்க ஒன்னும் ஸ்பெஷல இல்ல எப்போவும் போல சாப்பாடு தான் ஆனா என்ன இன்னிக்கு நாங்க கடையில வாங்கிட்டோம் கொஞ்சம் இன்னிக்கு வேலக்கு எல்லாரும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம்
செரி சரி
ஆ கடையில வந்து ஒரு சிக்கன் கொலம்பு சிக்கன் மசாலா மட்டும் வாங்கி வீட்ல சாததா வச்சு சாப்ட
செரி செரி இன்னிக்கு நாங்க மீன் கொலம்பு வச்சு சாப்ட்டாச்சு ஃப்ரை பண்ண மீனு கொலம்பு
சூப்பர் மேடம் எங்க மேடம் உங்க வீடு எங்க கடல் பக்கத்தலேதே இருக்கீங்களா
இல்ல நா பெற நா வந்து பொறந்தது வந்துட்டு கடல் தான் புல்லா வாரத்துல அஞ்சு நாளுமே மீன் கொலம்பு தான் வைப்போம் ஆனா கல்யாண ஆகி வந்தது மல புல்லா ஹில்ஸ் ஏரியா கடல் கிடயாது அனால ஃபுல்லாவே அந்த ஐசுல வச்ச மீனு அந்த மாரிதான் வரும் என்னிக்காது வரும்போது வாங்கிக்கிறது
சூப்பர் மேடம் எனக்குல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்வுமே ஐஸ்ல வச்ச மீன் தான் கடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை இந்த மாரி எங்கேயாவது நான் போனா அங்க உடனே அப்டியே சுட்டு அங்கயே தர்றத அப்டியே சாப் பட்றதுதான் ஏனா நா இருக்கறிறது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பக்கத்துல கடல்லா கிடயாது
செரி செரி நா வந்துட்டு திண்டுக்கல்
கேதா
ஆமா
உச்சிதே
அதனால வரவே வராது கா மீனே வராது வந்தா எங்களுக்கு ராமேஸ்வரம் மீன் தான் வரும்
ஓ
ராமேஸ்வரத்துல இருந்து மீன் வரும் அதுவுமே நல்லா இருக்காது எனக்கு புடிக்காது நா தூத்துக்குடி எனக்கு
உம்
அனால அங்க வந்து வாரத்துல நாங்க செவ்வா வெள்ளி தவர எல்லா நாளயுமே மீன் தான் எடுப்போம் மீன் தான் வரும் மீன் ஊருக்குள்ளயே வரும் கிராமோ ஐனால ஆமா ஃப்ரெஷ்ஷா மீன் வரும் அப்டியே அப்படியே புடிச்சா அப்டியே கொண்டு வருவாங்க கடல் பக்கத்துல தா
அப்டின்னா உங்களுக்கு வந்து எந்த
உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது சார் எதுக்கு நா பேசுறது கேக்குதா கிளியரா
எனக்கு கிளியரா கேக்குது மேடம் உங்களுக்கு
ஆ எனக்கு விட்டு விட்டு கேக்குது விட்டு விட்டு கேக்குது ஆ இப்ப கேக் குது ஆ
ஆ எனக்கு உங்க வாய்ஸ் அப்டியே பிரேக் ஆகி ப்ரேக்கா பிரேக் ஆகி கேட்டுச்சு
தெரிலையே மேடம் ஏன்ட்டு ஏனா எனக்கு வந்து நல்லா க்ளியரா கேக்குது
நா அப்டியே வெளில வந்துட்டே ஒரு வேல எனக்கு நெட்ஒர்க் இஷ்யூவான் தெரிலன் நா வெளில வந்துட்டெ ஆ கேக்குது சார் ஏ
அதா மேடம் நா உங்ககிட்ட என்ன கேட்டுட் இருந்தேன்னா மீன் வந்து எப்பிடி பாத்து வாங்குறது அப்டின் கேட்டுட்ருந்தே
மீன் வந்து கொலகொலன்ருக்க கூடாது சார் அது கொல கொலன்ருன்ச்சுனா ரொம்ப நாள் ஐஸ்ல வச்சா அந்த மீன் வந்து அதோட விரைப்புத்தன்மைய எழந்துருல்ல அந்த விரைப்பு அது விரைப் அது என்ன சொல்லுவாங்க ஸ்டிஃப்பா இருக்கணு அந்த மீன் வந்து ரொம்பா கொழ கொழன்ட்ருந்துச்சுனா கொழம்புக்கு நல்லாவு இருக்காது அது ரொம்ப நாளா ஃப்ரீஸ் பண்ணி வச்ச மீனதா கொண்டு வருவாங்க அப்பிடி பாத்தா மீன தொட்டு பாத்தாலெ நமளுக் தெரியு ஸ்டிஃபா இருக்கா இல்லன்னா கொஞ்சொ இதாயிச்சா அப்டின்ட்டு அந்த மாரிதா பாத்து வாங்குவே ஆனா இங்க வர எல்லா மீனுமே அப்டி இருக்காது என் என்னைக்கு வச்சு கொண்டு வராங்கனே தெரியாது கழவும் அத் இன்னொன்னு வந்து கழுவும் போதே தெரியு கழுவும் போல இந்த ஸ்மெல் வந்துட்டு ஒரு மாரி டிஃப்ரெண்டா இருக்கு ஆ னால அந்த மாரி மீன்ல்லா நல்ல மீனா பாத்து வாங்னு
அந்த இந்த மீனோட அந் த கில்ஸுன் சொல்லுவாங்கல்ல அந்த மீன் வந்து சுவாசிக்கிறதுக்கு வந்து சைட்ல வந்து அந்த இது மாரி இருக்குல்ல மீனோட ஆ அந்த எடத்த பாத்து இது ரொம்ப செக ப்பா இருக்கு ஆ செிதில்கள் அது வந்து கொஞ்ச தூக்கி பாத்தாங்கனா அது ஓரளவு அது எதோ செகப்ப பாத்து இது வந்து ஃப்ரெஷ்ஷான மீனு இது வந்து ஃப்ரெஷ் இல்ல அப்டின்லா சொல்றாங்களே அது எப்டி மேடம்
எனக்கு அது தெரியலையே நா அப்டி பாத்தது கெடையாது நா வாங்குனென்னா ஸ்டிஃப்பா இருக்கான் மட்டு தா பாத்து வாங்குவே
செ
ஆனா சொல்லுவாங்க அது அந்த செதுல பாத்தாலே தெரியு அப்டில்லா சொல்லுவாங்க அது எனக்கு தெரில அது எனக்கு சரியா அது எனக்கு சரியா பாக்க தெரியாது
பரவால்ல மேடம் நீங்க சொன்னதே வச்சு நா ஒரு தடவ முயற்சி பண்றே எப்புடி பாத்து அந்த நீங்க சொன்னீங்கல்ல த ஸ்டிஃப்பாருக் கா இல்லையா அப்டின்றத நம்ம பாத்து வாங்கணுன் சொன்னீங்கல்ல அது மாரியே நா ட்ரை பண்றே
சேரி சேரி ஓகே சார் ஓகே சார் அப்ப நா கல்யாணத்துக்கு முன்னால வரைக்கு எங்க ஊர்ல ஒரே மீன் தா வரு இந்த சால மீனுன் சொல்வாங்கல்ல அந்த ஒரு மீன் தா வரு அந்த ஒரு பின் தான் வரும் அதுதான் பார்த்தோனே கண்டுபிடிச்சிடலாம் அது ஓகேவா இருக்கா நல்லா இருக்கா இல்லனா கெட்டு போணும் மீனான்ட்டு மத்தபடி எனக்கு எந்த மீனும் கண்டுபிடிக்க தெரியாது
ஓ ஆனா இப்ப நீங்க வந்து முன்னாடி தூத்துக்குடியில இருந்தீங்கல்ல அப்போ நீங்க இருந்த இடங்கள்ல இருக்க எல்லாருக்குமே மோஸ்லி வந்து எல்லாருக்கும் நீச்சல் தெரியும்னு நினைக்கிறேன்
ஆமா எல்லாரும் நீச்சல் அடிப்பாங்க எனக்கு நீச்சல் தெரியாது
ஓ உங்களுக்கு தெரியாதுங்களா பரவாயில்ல இங்கே இங்கே யாருக்குமே முக்கா வாசி தெரியாது
ஓகேக எங்க ஊர் கிராமத்தலயே அவ்வளவு பெரிய குளம் உண்டு ஊரை சுத்தி குளம் தான் குளம்ன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் எங்க ஊர் எல்லாருமே நீச்சல் அந்த குளத்துல போய் பழகுவாங்க ஏன் என் கூட பிறந்த தங்கச்சி தம்பிங்களுக்கு நீச்சல் தெரியும் ஆனா எனக்கு தெரியாது எனக்கு எனக்கு தண்ணில பயம் அதனால நான் போகவே மாட்டேன் எங்க வீட்டுல எல்லாரும் வீட்டு ஆமா வீட்டு எல்லாரும் வீட்டு நல்லா அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாருமே ஆனா எனக்கு தெரியாது
எனக்கும் தெரியாது ஆனா நானும் கத்துக்கலாம் அப்டின்னு என்னொன்னமோ ட்ரை பண்ணியிருக்கேன்
நாளா கத்துக்கணும் அதெல்லாம் ஒரு செப்டிதான்
ஆமா
உம் உம்
நீங்க இது வரைக்கும் பீச்சுக்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்களா வேற அங்க
பீச்ஆ அங்க பீச் இருக்கு நம்ம தூத்துக்குடில ஒரு ரெண்டு மூணு பீச் இருக்கு அங்க லீவ் டேஸ்லாம் போவோம் ஆனா இங்க வந்து திண்டுக்கல் தானே இங்க ஃபுல்லாவே விழ்ச்சி தான் கொடைக்கானல் தான் பக்கத்துல அதனால ஒரு ரெண்டு டைம் கொடைக்கானலுக்கு வேணா போயிருக்கோ ஆனா நான் ரொம்ப நாள் மிஸ் பண்றேன் பீச் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா ஜாலியா இருக்கும் குழந்தைங்க எல்லாம் கூட்டு போலாம் ஆனா இங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது
ஹலோ
ஆஹ் கேக்குதா சார் கேக்கலையா ஹலோ ஹலோ ஆஹ் கேக்குதா சார்
ஆ மேம் கெக்குது
ஹலோ
பேசுறது நடுவுல
அத எனக்கு டவர் கிடைக்கலயா என்னான்னு தெரியல உங்க வாய்ஸ்லா கேட்கு நா போய்ட்டு இருக்கே
இப்பதான் கேக்குது எனக்கு
சேரி சேரி பா அதான் நெட்வொர்க் இசுவா என்னானு தெரியல
அது பரவால மேடம்
அப்புற நைட்டுக்கு லஞ்சுக்கு என்னாது இது டிபனுக்கு
நைட்டு டிஃபன் வீட்டலயே வந்து
தோசை ஊத்தி தெரியல மேடம் எப்டியோ தோசையை ஊத்தி சட்னி வச்சுக்கிட்டு அது நைட்டு சாப்ப படம் முடிச்சிட வேண்டியதான்
சேர் சேரி
பீச்ச பத்தி சொல்லுங்ளே மேடம்
பீச் நல்லா இருக்கும் சார் குளிக்கலாம் நான் பீச்ல பீச்லன்னா பக்கத்துல ஒரு ரெண்டு மூணு பீச் இருக்கும் தூத்துக்குடில அதுனால போய்ட்டு பீச்சூனாலே குளிக்கவும் மாட்டா சும்மா காலை நனச்சிட்டு பக்கத்துல ஏதாவது கடைல வாங்கி சாப்ட்டுட்டு அப்டியே வந்துரது நான் இப்பவும் அம்மா வீட்டுக்கு போனேன்னா என்னோட பிள்ளைகளை கூட்டு போவேன் அவுங்களுக்கு பீச் எப்ப பாத்தாலும் அதிசயமா இருக்கம் அம்மா இதுதான் பீச்சா ஆ அந்த உப்பு இது பண்றதுதான் உப்பளம் நறைய இருக்கும் இன்னக்கி எங்களுக்கே சொந்தமா உப்பளம் இருக்கு அது தண்ணிகே தண்ணியில இருந்து உப்பு எடுப்பாங்க ஆமா உப்பு எடுப்பாங்க நாங்க ஆள் வச்சிருக்கோம் பண்ணுவாங்க
ஓ தண்ணி ருவாங்க அதுக்கு எந்த ஒரு கெமிக்கல் ப்ராஸஸுமே இல்ல
அப்டி எடுத்து எடுத்து சேமிச்சு வச்சிருப்பாங்க அப்டி மழை மாரி சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க நான் இப்ப நான் இப்ப ஏழு வருஷம் ஆயிட்டு நான் எங்க உப்படத்துக்கு எல்லாம் போய் இப்ப ஊருக்கு போனாலும் அது போய் பாக்குறதுக்கு டைமும் கெடையாது நீங்க போயிருக்கீங்களா தூத்துக்குடிக்கு
இல்ல டம் இது வரைக்கும் போனதில்ல எல்லா கேள்விப்பட்டதான்
சேரி சேரி பாருங்க நல்லா இருக்கும்
அதனால தான் உங்ககிட்ட விசாரிக்கிறேன்
போங்க போங்க போயிட்டு சுத்தி பாத்துட்டு வாங்க ஒரு நாலு போனீங்கனா
தூத்துக்குடிக்கு போறது அப் ஆனா எந்தெந்த இடத்துக்கு மேடம் போகலாம்
தூத்துக்குள்ளன்னா திருச்செந்தூர் இருக்கு கோயிலு வேற பக்கத்துல மணப்பாடி பீச்சு அப்றம் கன்னியாகுமரி நறைய இருக்கு அப்படி சுத்தி சுத்தி பாக்கலாம் குலசேகரப்பட்டினம் மணப்பாடு பீச்லாம் நல்லா இருக்கும் மணப்பாடு சர்ச்சு பீச்சு அதல்லாம் நல்லா இருக்கும் நீங்க போய் சுத்தி பாத்து
ஓ புரியிது மேடம் கண்டிப்பா ஒரு நாள் எல்லாரும் நான் ப்ரண்ஸ் எல்லையும் கூட்டு போறேன்
சேரி சார் அடுத்த கால் கனக்ட் பண்ணும் போது பேசலாம்
ஓகே மேடம் தேங்க்யூ மேடம்